ஹலோ
ஹலோ சொல்லுங்க தோழி
வணக்கம் தோழி
வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ குடும்பத்துல்ல உள்ள அனைவரும் நலமா
ஆ நலந்தா உங்க ஃபேம்லில எல்லா நல்லா இருக்காங்ளா இனிமேதா இன்னைக் சண்டேல லேட்டாதா எந்துர்ச்சோ இனிமேதா
ஓ சரி சரி சரி சரி ம்
நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு பெறகு உங்க ஊர்ல பொங்கல் பண்டிகைல்லா எப்டி கொண்டாடுவாங்க
நல்லா ஃபெ ஃபெமிலியரா ஆ பேசலா
ம் பொங்கல் பண்டிகை பத்தி சொல்லுங்க
நல்லா ஃபேமஸா நடக்கு ஒரு பன்னெண் நாள்ளு அம்ம குட மாரி நடக் கு பன்னெண் நாள் வந்து கும்மி அடிப்போ ஒவ்வொரு நாளு மொளப்பாரி போடுவோ அதனால பதினோராவது நாள் வந்து து மொளப்பாரி எடுப்போ பஸ் டு வந்து மொத நாள் வந்து பயர்லா வாங்கி ஒரு மண்ணுக்குள்ள ஊனி வச்சு வளப்பாங்க ஒவ்வொரு நாளு நம்ம நைட் டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கு கும்மி அடிப்பாங்க கும்மி அடிச்சு அந்த சாமிக்குத்தா
டி
கை தட்டுவாங்க சுத்தி ஒரு
ஓ சேரி இந்த ரவுண்டா இருந்துட்டு ஒருத்தங்க பாட்டு பாடுவாங்க ஆ நா இன்ஸ்டாகிராமல பாத்துருக்கே
ஆ அந்த மாரிதா அந்த மாரிதா இருப்பாங்க சுத்தி நம்ம இருந்து ரவுண்டா வச்சு அடிப்போ அடிச்சிடு அடிச்சு முடிசுட்டு லாஸ்ட் கிளம்பு போது அதுல தண்ணி இருக்கு அந்த நடுவுல நம்ப சுத் தி அடிப்போம்ல நடுவுல ஒரு குடத்துல தண்ணி வச்சிருப்போ
உ
அந்த தண்ணிய கொண்டு போய் நம்ப மொளப்பாரி இருக்குல அதுல கொண்டு போய் ஊத்திடுவாங்க ஊத்துனாதா அந்த செடி நல்லா வளரு அப்டிங்கிறது நமக்கு ஒரு ஐதீகோ
ஆ ஆ ஆ எனா நீங்க எல்லா அந்த கும்மி அடிக்கு போது அந்த கொடோ அங்க இருக்கு
ஆமா அதுக்குள்ள இருக்கு நம்ம சுத்தி அந்த கொ கொடத்த சுத்தி தா அடிப்போ அதுனால ஆமா அது
யாரு பாட்டு பாடுவா
யாருனாலு பாட்டு பாடுறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க
சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி
நல்லா அவுங்களே கூட பாட்டு பாடுவாங்க
ஆ ஆ ஆ
அந்த மொளப்பாரி வளர்க்காங்கல்ல அவங்களே கூட கும்மி அடி இது பாட்டு பாடுவாங்க கும்மி பாட்டு மேக்சிமம் வந்து திருநங்கை இருக்காங்கல்ல அவுங்கதா இப்ப மொளப்பாரில்லா வளக்குறாங்க அவுங்க வளத்தாதா மொளப்பாரி நல்லா வளருது
ஆ சேரி சேரி சேரி அந்த மாரி வளர்த்து நீங் க பனெண்டு நாளு வளத்தா நல்லா வளர்ந்துருமா
ஆ வளந்துரு ஒரு கை ஒரு நீளமா ஒரு கைய அளவுக்கு வளந்துரு
சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி அத அடுத்து என பண்ணுவீங்க
அத தூக்கிட்டு போய் இதுல போடுருவோ தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க தெப்பத்துக்குள்ள
ஓ சேரி சேரி அது எல்லாரு தனித்தனியா தூக்கிட்டு போவீங்க
ஆமா ஆமா எல்லாரு தனித்தனியா ஒவ்வொருத்த தனித்தனியா துக்கிட்டு போவோ தெருவ சுத்தி தூக்கிட்டு போயி அங்க எங்க ஊரு தாண்டி போனோம்னா ஒரு தெப்போ இருக்கு அதுக்குன்னு
ஆ ஆ ஆ ஆ ஆ
அதுல போய் போட்ருவோ
ஓ சேரி சேரி சேரி சேரி பரவாயில்லயே ம் ஆனா அது வளருது என அந்த பயிர் எல்லா போட்டாவே நம்ப வீட் லஇருக்க பயிருல்லா போட்டா வளருமா அந்த மாரி
வளராது நம்ம பக்தியோட இருந்தாதா வளரு கொஞ்சோ வளரலா வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம எல்லாரு கூட்டு பிராத்தன பண்றதுக்கு தனியா பிராத்தன பண்றதுக்கு ஒரு இது இருக்குல சக்தி இருக்குல பவர் அதுனால கூட்டு பிராத் தன பண்ணா நல்லா இருக்கு இதே தனியா பண்ணோம்னா கொஞ்சமா வளரும்னு நெனைக்குற
அ ஆ ஆ அ இங்க எப்டி அத வந்து வெரத மாரி இருந்து தூக்குவீங்ளா இல்லைனா அப்டியே இது பண்ணுவீங்ளா
வெரத மாரிதா இருப்போ
சேர் சேர்
காப்பலா கட்டுவோ கைல அதனால வெரத மாரி இருந்து
ஆ ஆ ஆ ஆ ஆ
எல்லா தூக்கி மொளப்பாறி
ம் ம் ம் ம் எப்ப நடக்கு உங்க ஊர்ல
எங்களுக்கு ஆடி மாச நடக்கு அ தைப்பசி மாச ரெண்டு வாட்டி நடக்கு
சேரி சேரி சேரி சே சே சே ம் பரவாலங்க எங்களுக்லா இப்டி நடக்காது இங்க சென்னையில இருக்கோ நாங்க சென்னையில தெருக்கு தெரு கோயில் தா இருக்கு ஆடி மா ச இப்ப வந்தா ஆடி மாசோ வந்துருச்சுனா எப்பமு டெய்லி திருவிழாதா டெய்லி கூழ் ஊத்துவாங்க கஞ்சி காச்சி ஊத்துவாங்க அந்த மாதி தா நடத்துவாங்க தவிர இந்த மாதிரி மொளப்பாரிப்படுத்றது கும்மிப்பாட்டு அடிக்கிறது அந்த மார்லா கெடையா து நாங்க வந்து இதுல சினிமால சினிமாலையோட அந்த இன்ஸ்ட்டால ரீல்ஸ்லா போட்டுடுவாங்கல்ல அதுல பாத்துருக்கோ ம் ம் ம் ம் ம் ம் ம் பரவால்ல ம் ம் லீவுக்கு எது ஊருக்கு போனீங்ளா
இல்ல எங்கேயு போல எங்கேயு போல ஒரு பைய தா
பசங்க எத்தன பசங்க சேரி சேர் சே சே சே சே ஏ லீவுக்கு ஊருக்கு போல அம்மா வீட்டுக்லா போமாட்டீங்ளா
இல்ல இல்ல போல
சேர் சேர் சே சே நாங்க லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போனோ ஓ சரி சரி சரி சரி ச
ம்
ம் நாங்க லீவுக்கு அம்மா வீட்டுக்கு தா போனோ
ம் ம் ம்
ம் அங்க போயி ஒரு இருவது நாளு நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்பறோ இங்க வந்தோ வந்து இங்க வந்துட்டு கொஞ்சோ கோயிலுக்லா போ வேண்டி இருந்ததா கோயிலுக்லா போனோ போய்ட்டு வந்து பத்து நாள்லயே அவ்ளோதா லீவு முடிஞ்சிட்டு இந்த வாட்டு டக்குன் லீவு முடிஞ்ச மாறி ஒரு பீலிங் ஆயிட்ச்சு முடிஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
ம் ம்
பசங்க என்ன படிக்காங்க
செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கா
செரி செ செ செ செ
உங்க பசங்க
எங்க பசங்க ஒருத்தர் தேட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
அ
அ ஒருத்த ப்ரீ கே ஜி இப்பந்தா இந்த வருஷந்தா சேத்துருக்கோ
அ அ
ம் ம் ம்
ஊர்ல அந்த திருவிழா ஒன்னு தா கொண்டாடுவீங்க
ஆமா ஆமா அது ஒண்ணு வேற எது பண்றதில்ல
அ அ அ அ அ அது மாரி இந்த பொங்கல் இருக்கு பாத்தீங்களா பொங்கல்
ம்
அலோ
சொல்லுங்க ஸ்டர்
கேக்குதா
கேக்குது கேக்குது
ம் சவுண்டு வராம பாத்துக்கோங்க ஸ்டர்
அ அதுக்குதா கதவ பூட்டி வச்சிருக்கே சிஸ்ட தொறந்தட்றாங்க
ம் ம் சரி அதனால பொங்கல் பண்டிகை இருக்கு பாத்தீங்களா
ம்
பொங்கல் பண்டிகை வந்து உங்க ஊர்ல எப்டி கொண்டாடுவாங்க எங்க அம்மா ஒ ல்லன்னா அ பொங்கல் பண்டிகை வந்து இந்த தெருவுல பொங்கல் வச்சு செஞ்சு அ சூரிய பகவானுக்கு படைப்பாங்க
அப்டிதா இங்கயு பண்ணுவாங்க இங்க விடியறதுக்குள்ள பொங்கல் வச்சு சாமி கும்ட்ருவோ
அ அ அ அ அ அ விடியதற்க்குள்ளயே சாமி கும்ட்ருவீங்க
ஆமா ஆமா
ம் ம் ம் ம் ம் ம் ம்
விடியறதுக்குள்ளயே சாமி கும்ட்டாதா நல்ல நேர எதுவு பாக்க வேண்டா விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத் தன்னா நல்ல நேர எல்லாம் பாத்துட்டு தா சாமி கும்பிடணு
அ சரி சரி சரி சரி நாங்க அம்மா வீட்ல எல்லா அப்படிதா கும்பிடுவோ இங்க சென்னையில வந்து யாருமே வெளியில பொங்கலே வை க மாட்டாங்களா நம்ம வச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல டிஃப்ரெண்டா தெரியும்னு சொல்லி டு நாங்க வீட்டுக்குள்ள கேஸ்லயே பொங்கல் வச்சு
ம் ம்
வெண் பொங்கல் வச்சு சாமி கும்புடுவோ ம் ம் நெறயா காய்கறில்லா போட்டு சாம்பார் வப்போ
ம் ம்
ம் சாம்பார் வச்சு சமைச்சு சாப்புடுவோ நீங்க எதாவது சொல்லலாமே
என்ன சொல்லணு சிஸ்ட அதா பொங்கல் பத்தி சொன்னே இல்லயா அப்டிதா நடக்கு
ம் ம் ம் ம் ம் ம் ம் வேற என்ன உங்க இது ஊர்ல திருவிழா நடக்கு
அந்த ரெண்டு தா அதுக்கப்புற நம்ம தனித்தனியா வேற எது தெருல நடந்ததுன்னா நம்ம நம்ம தெருக்குன்னு நடக்குறது அங்க மட்டு தா
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அ
நீங்க ஒர்க் பண்றீங்களா
இல்ல இல்ல இல்ல இல்ல வீட்ல தா இருக்
ம் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க
பண்றீங்ளா
ஆ ஆமா நா ஒர்க் பண்றே
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் நாங்க ஒர்க் பண்ல வீட்ல தா இருக்கோ பசங்கள பாத்துக்குறதுக்கே நேர சரியா இருக்குமா என்ன சின்ன பைய ஒருத்த இருக்கா அவன பாத்துக்குறதுக்கு அவுங்கள ஸ் கூல்ல கொண்டு போய் விடுறது கூட்டு வந்து விடுறது எல்லாமே டைய கரெக்டா இருக்கு அதனால நாங்க ஒர்க்லா போல வீட்ல எதாவ்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி கெடச்சிச்சுனா அத எதாவ்து சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரி பாப்போ
ம் ம்
ம் பசங்கல்லா பெரிய ஆளாயிட்டங் ஆ இல்ல இல்ல வேற எதுவு பன்றதில்ல பொழுதுபோக்குன்னா சும்மா டி வி பாக்குறது
ம் ம்
அந்த மாதிரிதா பாப்போ
செரி செரி
நீங்க பொழுதுபோக்கு என்ன பண்ணுவீங்க
பொழுதுபோக்கு ஒண்ணு பண்றதில்ல அ ஆஃபிஸ் போய்ட்டு வந்துட்டு எதாவ்து கெடக்கிற வேலைய பாத்துட்டு
செர் சரி சரி சரி
இருந்துறது
ஆ ஆ ஆ ஆ ஆ இல்ல இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா நெறையா ஆ ஆ ஆ இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா இப்போ நெறையா கெடக்குதே
என்ன கெடைக்குது சொல்லுங்க பண்ணலா எதாவ்து இருந்தா சொல்லுங்க சிஸ்டர்
டியா அதிகமானதுல இருந்தே இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே அ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு நீங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்கன் நெறைய பேரு வெளம்பர பன்றாங்க ஆனா அது அ அது உண்மையா பொய்யா ங்குறது எங்களுக்கு தெரியல ம் ம் அந்த மாதிரி எதாவ்து ஆனா அதுல ஏமாத்துறவங்களு இருக்காங்க நம்ம இவ்வள காசு கட்னா உண்டு அப்டின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி நம்ம பண்ண கூடாது
அது காஸ் கட்டில்லா போகூடாது காசு கட்டாம நம்மள கேக்காங்களா அந்த மாரி இதுக்கு
ஆமா ம் ம் ம் ம் காசு கட்டி போனம்னா நம்ள ஏ மாத்திட்டாங்கன்னா அப்றோ ரொம்ப கஷ்டொ ம் ம் ம் காஸ் கட்டாம ஃப்ரீயா எதாவ்து ஒர்க்கு ம் சொல்லுங்க
ம் ஏதாவ்து உறுப்படியான வேலையாருந்தாலு நம்மகாசு கட்டாமருக்கனு இருந்தா பண்ணலா இப்ப எல்லா ஸ்கேமாதாருக்கு பண்றது
அதா அதா அதா ம் ம் ம் ம் ம்ம்ம்
அதா பண்ணவே பயமாருக்கு சிஸ்டர்
அதா அதா அதா ம் அந்த மாரி ஸ்கேம் இல்லைன்னா நம்ம எதுவு பண்ணலா
ஆமா ஆமா பாத்து பண்ணலா
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் செரி பாப்போ அந்த மாதிரி எதாவது கெடச்சா நா கூட பண்ணனு தோழி
ஆ சொல்லுங்க தோழி கொஞ்சோ ஹெல்ப்
ம் ஆ செரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி உங்கள்ட்ட பேஸ்னதுக்கு ம்
ம் மறுபடி வாய்ப்பு கெடச்சா பேசலா
ஆ செரிங்க தோழி